க்ளுக்
என்ன வேலைக் கெளம்பிட்டீங்ளா
இல்ல வீட்ல இருந்து தான நைட்ஷிஃப்ட் தான
அது எத்த மணிக் ஸ்டாட்டு ஹலோ ப்ரோ கேக்குதா
ஆ பதினொன்ற மணிக்கு ப்ரோ நாங்க பத் பதினொரு மணிக்குல்லா லாஹின் பண்ணுனோ
ம் ம் ம் அப்பாடா தூக்கோ வர்லயா ப்ரோ உங்ளுக் நைட்ல வேல செய்றது
எல்லா வரு அதெல்லா பாக்க முடிமா
எத்தன மணிக்கு எத்தன மணி முடியு
இது மார்னிங் ஏழு மணி ப்ரோ
ம் ம் ம் உங்ளுக் ஈசியா இருக்தா கஷ்டமா இருக்குதுதா ப்ரோ அந்த வேல
புரியல
அ எப்பமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா இல்ல இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டு பேர் போய்டீங்ளா
ஆமா இந்த ப்ராஜெக்ட் வரைக்குந்தா இது ஆகஸ்டு எண்ட் வரைக்கு இந்த ப்ராஜெக்ட் வரைக்கு நா வீட்ல இர்ந்து பண்ணுவே அதுக்கப்றோ திருப்பி நாங்க ஆஃபிஸ் என்னோட மெயின் ப்ராஞ்சு மும்பைக்கு போயிட்ணு அங்க இருகாங்க அங்க ரிப்போட்டிங் பண்ணணு
ம்ம் வ அங்கேயே தங்கி செய் செய்ரிங்களா ப்ரோ நீங்க
ஆ அங்க எனக்கு ரூம் இருக்கு அங்க ரூம் எடுத்து இருக்கே பி ஜி நா திருப்பி போறப்போ அங்க போகணு ஆமா
ம்ம் எப்டி நீங்க ஃபேமிலியா போய்டிவீங்ளா இல்ல நீங்க மட்டு தனியா போய்டிவீங்ளா
இல்ல நா மட்டுந்தா பேமிலியா போன்னா அங்கல்லா ச எக்ஸ்பென்சஸ் அதிகோ மும்பைல நார்மலா இங்க நம்ம ஊர்ல இருக்குற எக்ஸ்பென்சிவ் விட அங்க அதிகோ அதுனால நம்பல்லா அப்டி ஃபேமிலியா போகுறத்துகு முடியாது இப்போதைக்கு அதுல்லா ஓரளவுக்கு செட்டில் ஆயி ஆ ஃபுட்டு நா நைட்டுக்கு மட்டு நம் சாப்டுவோ மார்னிங் டிஃபன் எதோ பிரட்டு நம்ளு செஞ்சிக்லா இல்ல கடைல சாப்டுவோ மதியோ வந்து அங்க ஆஃபீஸ்லே கேன்டீன் இருக்கு அங்க சாப்ட்டுப்பே
அது கேண்டீன்ல ஃப்ரீயா
ம்ஹூ எல்லாமே காசு தா ஃப்ரி எல்லா குடுக்க மாட்டாங்க ப்ரோ
ஓ இல்ல சில ஆஃபீஸ்கள் கு அ தருவாங்க ப்ரோ
ஆஹா எந்த அவேட்லைு தரமாட்டாங்க எங்க ஃப்ரீயா இருக்குனா ஒன்ஸ் வந்து ஒரு ஏதாவ்து ஒரு ஒர்க் வந்து ட்ராவலிங் ஃபீல்டு விசிட்டு இந்த மாரி பெரிய கம்பெனி இருக்கும் பாத்தீங்ளா அந்த மாரி இருக்றம் போதா தருவாங்க தவ்ர அ அத்மா அ பேக்ட்ரியில ஒர்க் பண்றாங்க பாத்திங்ளா அவங்ளுக் தருவாங்க மத்த ஐ ‌டி கம்பெனில இருந்து யாருக்கு ஃபுட் ஃப்ரீ தரமாட்டாங்க ஸ்டார்டப்ல சில ஸ்டி சில ஸ்டார்ட் அப்ல தருவாங்க புதுசா ஸ்டார்ட் பண்றாங்கள ஒரு பிஸ் அவுங்க தருவாங்க ஏன்னா அது வந்து அப்டி சும்மா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு செத்தா வரணுமா சேஞ்சு பண்ணும் அப்டின்றதுக்காக அவுர்
உம் நீங்க மட்டும்மா ப்ரோயிருக்கிங்க ரூம்ல இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும்
இங்க இப்ப ஃபேமிலியோட இருக்கே அங்க வந்து ரூம்ல வந்து மொத்தோ ஒம்பது பேரு
அது எல்லாம் உங்க ஆஃபீஸ்ல எல்லா உங்க ஆஃபீஸ்ல வேல செய்ரவங்க
ஆ எல்லாரும் போ ஆபீஸ்ல இருக்கங்க ஆ ஆ ஆ எல்லாரும் ஆஃபீஸ்ல தா இருக்காங்க நான் ஒருத்தன் தான் என்னோட ஆபீஸ்ல இருந்து நான் ஒருத்தேன் மிச்சம் எல்லாமே வேற வேற ஆஃபீஸ்ஸூ எல்லாம் வந்து ஃபுல் ஐடி ஏரியா அது
ஓகே ஓகே
ஆமா
உம் அங்க போயிட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி டைமிங் எப்டி ப்ரோ இருக்கும்
அங்கேயும் ஷிப்ட் இருக்கும்
உம்
அங் அதுமே எப்போ எங் எங்க பாத்தாலும் இங்கேயும் மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும் மதியோம் ஷிப்ட் இருக்கும் நைட் ஷிப்டும் இருக்கும் சிப்ட்டு பேசஸ் தா அங்க போனாலும் எனக்கு மதியம் சிப்ட்டு தா எப்பயும்வந்து அ ரெண்டு மணிக்கு லாகின் பண்ற மாரி இருக்கும் நைட்டு ஒரு ஒம் போது எட்ரை மணி ஒன்பது மணிக்கு இதா வர்ற மாரி இருக்கும்
அதுவே உங்களுக்கு ஈசி அது உங்களுக்கு யூஸா தான ப்ரோ இருக்கூ அது
அதுதா நம்மளுக்கு சொல்ல முடியாது எல்லாமே அப்டின்னாக் நைட்டுல வந்து நம்மளுக்கு கொஞ்சோம் அலச்சல் கம்மி
ட்ராவலிங் சேரி அலச்சல் கம்மி ஆனா ஆனா ஆளுங்க இருக்க மாட்டாங்க ஆஃபீஸ்ல
உம் உம்
அதே வந்து இப்போ மதியத்துல தா அதிகமா இருப்பாங்க மார்னிங்ல ரொம்ப கம்மியா இருக்கும் மதியத்துக்கு மேல் தா அதிகமா வருவாங்க ஃபுல்லா இந்த எப்பயுமே ஆன் ஆகிவ்டிவா இருக்கும் ஆஃபீஸ் எல்லாமே நைட்டு நைட்டுஎல்லாம் ரொம்ப யாருமே இல்லா நால்லா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லா சொன்னா நா எல்லாம் ஒரு ரெண்டு மாசம் வந்து என்னோட ஆஃபீஸ்ல அ யாருக்குமே இருக்க மாட்டாங்க ப்ளோர்லையும் மொத்த புப்ளோர்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஐடி கம்பெனில தனியா இப்ப ஒரு லிஃப்ட்டு படோம் பாத்துருப்பிங்களா
உம்
அதே மாரிதான் அவன்னாச்சும் ரெண்டு பேர் இருப்பாங்க நா ஒருத்த மட்டும் தா இருப்பே அந்த மொத்த ஃப்ளோருக்கே வெளிய பாத்தாலும் இது இருக்காது அப்டின்னு யோசிச்சு பாருங்க மூணு ரெண்டு மாசோம் தனியாவே போவே நான் போறப்ப வந்து பதினொரு மணிக்கு போவேனா அப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவுங்க வந்து எந்த ஷிப்ட்னா மதிய ஷிப்ட்டு வந்தவாங்க அவுங்க நா போனப்றோ ஆ ஒரு ஒன் அவர் அப்றோ கெளம்பிடுவாங்க
எப்படி ப்ரோ தனியா இருக்கீங்க தூங்குவிங்ளா எப்டி
சில டைம் ஆ தூங்கிடலா நைட்ஷிப்டு மோஸ்ட்லி எல்லாரம் தூங்கிடுவாங்க அது ஒர்க்கு தா சொன்னது இல்லையா அப்ப நைட்டு உங்களுக்கு பதினொரு மணிக்கு இப்ப ஒரு மீட்டிங் நடக்கும் எப்பயுமே டெய்லி வந்து முன்ன இப்போ மதிய ஷிப்டு இருந்தாங்கன்னா இப்ப எங்களுக்கு நான் நைட் ஒரு இது கொடுப்பாங்க என்ன பண்ணணும் என்னன்ன பண்ண மாத்தணும் ஏதா சேஞ் பண்ணும் எது அப்டேட் பண்ணும் எல்லாத் கொடுப்பாங்க நாங்க அத பார்த்துட்டு நாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கனும் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா ஒரு டூ டூ த்ரீ ஹர்ஸல்ல முடிச்சிருவோம் மொத்த ஒர்க்கு அதுக்க போறப்ப திருப்பி நா இப்ப நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ஓவருன்னு அவங்க ஒரு அப்டேட் ஒரு ஷீட்டல வந்து என்னென்ன அப்டேட்டு என்னனென்ன அப்டேட் என்னென்ன மாத்தன்னு இப்ப நா சொன்ன இல்லையா அத அவங்க வந்து டோட்டலா வந்து நோட்ஸ் எடுத்து ரெடி ரெடி வச்சுப்பாங்க நா அஞ்சு மணிக்கு எழுந்து அத என்னென்ன பண்ணனும் என்னென்ன பார்க்கணும் நா பண்ண எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஷிப்ட் வராங்களா ஏழு மணிக்கு அவங்களுக்கு நா சொல்லிட்டு நா வெளியே போயிடுவே அந்த மாதிரி சோ இது மோஸ்ட்லி அதா இப்ப ஒரு பதினொரு மணி பன்னெண்டு வரைக்கும் அவங்க மீட்டிங் இருக்கும் மீட்டிங் முடிச்சு அப்புறம் ஒரு மணி அந்த ஒன்னும் டு மூணு மணி வரைக்கும் வேல பாக்கனும் மூணு சம்டைம்ஸ் ஒன்னும் பெரிய ஒர்க்கே இருக்காது பதினொனு ஒரு ரெண்டு மணி ஒண்ணு ஒரு மணிக்கு எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடலா இல்ல படம் பாப்போம் மோஸ்ட்லி படம் பார்ப்பே ஏன்னா தூங்கவும் முடியாதா ஆபீஸ்ல படம் பார்த்தா நம்ம போட்டு ஆமா பயமா இருக்காது ரொம்ப லோன்லியா ஏதாவது திடீரினு சவுண்ட் இருந்தாலு நம்மளுக்கு அப்புறம் அதனால ஆமா அதனால நம்ம உட்காந்து ஆ அதுவும் தூங்க முடியாது தூங்க முடியாதுன்னா லேப் வந்து எப்படி இருக்குன்னா கம்பெனி லேப்டாப் வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஸ்லீப் வந்து ஒரு நம்ம ஒர்க்கே ஆ பண்ணாமா இருந்தா ஸ்லீப் நம்ம லேப்டாப்ல வந்து ஸ்லீப் டைம் மாத்தலா ஸ்கிரீன் டை ஆஃப் ஆகும் இல்லையா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா அத மாத்த முடியும் அதுல மாத்த முடியாது நம்ம ஒவ்வொரு டைம் அது ஆஃப் ஆயிடுச்சன்னா திரும்பி லாகி இன் பண்ண லாக் இன் பண்ண சிஸ்டம்ல பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும்
அது
திடீர்னு திடீனு ஒருத்தன் கால் பண்ணுவா மேனேஜரோ எவனோ ஒருத்த அத அட்டன் பண்ண முடியலன்னுச்சுக்கோ அப்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அதனால நம்ம படம் பாத்துட்டு ஏதோ கை வச்சுட்டு அது பாட்டு போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அதனால அதனால தா அந்த மெயின் காரணத்தினால தா நா ஆனிம பாக்க ஆரம்பிச்சது இடம் முழு முழுக ஆமா ஆமா அதா சொன்னாலே ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண எனக்கு அஞ்சு ஏழு மணி வரைக்கும் கூட பக்கறதுக்கு அய் மே கிடைக்கும் பாத்துடே இருக்கலாம் அப்ப இன்ட்ரெஸ்ட்ன்றது தேவ இருக்காது பிரசன்ட் பண்ணணும்ன்றதுக்கு ஏதோ ஒரு அனிமே ஃபண் அனிமே அப்படி பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நல்ல டைம் பாஸ் ஆகு அங்க நெட்டு பிரச்சன ஒரு ஆமா இருக்கும் ஏன்னா நம்ம சிஸ்டம்துலா லேப்டாப்ல பாக்க முடியாது கொஞ்ச நெட் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கிறோ அதனால ஐடியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நானு என் நிலம லா நிறைய இருக்கும் டெயலி அந்த நைன்டன் பதினோருபா பத்தொன்து ரூபா ரீ சார்ஜ் எல்லா இருக்கும் இல்லையா அதெல்லாமயே கூட டெய்லி போடுவ இந்த அந்த ஆமா ஆ
அங்க ஃபைவ ஜி கடைக்கிதா இல்ல உங்க ஃபைவ ஜி ஃபோன் இல்லைய உங்கள்து
இல்ல நம்ம லேப்டாப் வந்து லேண்ட் கனெக்ஷன்ல நம்ம ஒர்க் பண்ணுவோ ஆஃபீஸ் லேண்ட் கனெக்ஷன்ல நம்ம லேப்ல வந்து பா பா ஆனிமெல்லா பாக்க முடியாது அதெல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்கு கம்பெனி ரெஸ்ட்யே அந்த ஜி ஒரு ஜிஸ்கேல்ல ண்றது ஆ எதேது ஸோ கம்பெனி அப்ளிகேஷன் மட்டுதா அ ஆக்டிவ் பண்ண ஆக்சஸ் பண்ண முடியு மத்த எதுமே ஆக்சஸ் பண்ண முடியாது அதனால நம்ம மொபைல தா பாக்கணு மொபைல பாக்குறத்துக்கு நம்ம லைன் கலெக்ஷன் பண்ண முடியாது நம்ம நம்ள நம்மளோட நெட்டுதா யூஸ் பண்ணிக்கணு
ம் ம்
அ அதனால அப்பிடி அந்த ப்ராப்ளம்
இப்ப கம்பெனில அந்த அதா பரோ இந்த கொஞ்சோ வெளியெல்லா போயிட்டா ஃபைவ் ஜில்லா கெடைக்குல்ல ஃபாஸ்டா
அது ஒய்ஃபைவ் இருந்தா கம்பெனி ஒய்ஃபை நம்ம யூஸ் இப்போ அது இருந்தா நீங்க சொல்ற மாரி ஆகு அததா இல்லையே அதெல்லா கெடைக்காதுல்ல அதுக்கு பாஸ்போர்டு அதெல்லா இருக்கணு அதெல்லா ப சான்ஸ் ரொம்ப கம்மி யூஸ் பண்றதுக்கு
அப்ப உங்களுக்கு அரிம இருக்கும் ப்ரோ உங்களுக்கு என்ன சொல்றீங்க
அப்பிடியல்லா அதா சொன்னேல்லே இ இந்த இந்த இஸ்யூ இந்த இஸ்யூ ஆ இந்த இஷ்யூல பெருசா நம்ம யூஸ் எதிர்பாக்காம நம்ம கண்டுக்காம வேல பாத்தோம்னா டைம் பா பிரச்சனையே இல்ல அது பா டைம் பாஸாடு உங்களுக்கு
ம் ம் ம் ம்
இந்த பிரச்சனையெல்லா நீங்க எதிர்பாத்ததே உக்காந்து ஐயோ இதெல்லா ஆ ஆவா துடா அப்படின்னா கஷ்டோ தா நம்பி ஆனா இதெல்லா பெரிய ஒரு பா பா ப்ராப்ளமும் எடுத்துக்காம செர்டா அப்டின்னு ஆனா இதுல்ல நல்ல விஷ்யோ என்னன்னா நம்மளுக்கு ஒர்க் ரொம்ப கம்மியாருக்கு நைட்ல பொறுத்தவரைக்கு க்கு அதா பட் அனா என்ன லோன்லியாருப்பிங்க ஒரு நாலஞ்சு பேர் டீம்மா இருந்தாங்க வச்சுக்கோ ஒண்ணாருக்கு ஒக்காந்து பப்ஜியோ ஃப்ரீ ஃபயரோ ஏதோ ஒன்னு பண் டைம் பாஸ் பேசிட்டு டைம் பாஸ்சாகு பட் இப்போ அது கொஞ்சோ கஷ்டோ தா ஆளுங்க இல்லாதனால
நீங்க ஃப்ரீ ஃபயர்லா வெள்ளாடுவிங்ளா ப்ரோ
ஆ வெள்ளாடுவே ப்ரோ இப்போ இல்ல இப்ப காலேஜ்ல இருக்குபோ அது பண்ணிடிருந்தே இப்ப பப்ஜிதா இருக்கு
ப்ரோ அப்பயே நீ ஃப்ரீ ஃபயர் வெளையாடிந்தேனா எப்போ போ யா யா ஃபஸ்ட்டு எலட்லருந்து வெளயாடுறதன நீ
புரியல
அந்த எலைக்ட் பாஸ்லா சொல்லுவாங்களா
ஆமா எலைக்ட பாஸ் ஆமா ஆ
ஆமா நீ எப்டி ஃபஸ்ட் எலேக்ட்லருந்து விளாட்றீங்ளா
அது எப்டி நா எ எனக்கு நா சொன்ன நா சொன்னல்லையா கேம்ல வந்து காசு இது எலிட் டு அதெல்லா எதையு யோசிக்க மாட்டே உள்ள போனனா சும்மா எதுவுமே வேற எந்த அந்த ஆப்பு அந்த காயின்ஸ் எதுவுமே நா பாக்க மாட்டே டேரெக்டா போனேனா டைரெக்டா அந்த அ அ மேட்சுல இத் கிளிக் பண்ணுவோல ஆ என்னது ரெங்குடா இந்த ரெ அ அ அ அ அதுதா அது ஒண்ணு கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ண ஆனு எதுவுமே தொட மாட்டே நானு நா உள்ள போரது ஃபன்னு டைம் பாஸ்க்காக ஏதோ ஒரு ஃபண்ணுக்காக நா இந்த ட்ரெஸ்ஸ கூட மாத்த மாட்டே எதுவுமே கேரக்டர் மாத்த மாட்டே எதுவு மாத்த மாட்டே இருக்கது அப்டியே பே ச்சு வெளாடுவே அவ்ளோதா நீங்க சொல்ற எலிட் பாஸ் கூட எடுக்குல அது நடுவுல ஆடா வரு அப்பப்போ அது மட்டு தா அந்த பாத்தறது அத பாத் தி யூஸ் பண்ணதுல்ல அத பத்தி எது தெரியாது எனக்கு
நா இது வரையு ஃப்ரீ ஃபயர் நா விளார்ரே ப்ரோ
சேர் சேரி சரி ஒரு கட் பண்ட்டு கால் பண்ணுங்க நா ஒருவ நா ஒரு அஞ்சு நிமிஷத்துல கால் பண்றே ப்ரோ ஒரு போன் வர்து பேசிட்டு உங்ளுக் சொல்றே கால் பண்ணறீங்களா ஆ செரி ப்ரோ
ன்ன ப்ரோ